ஆ பேசலாமா இணைப்பு கரெக்டா இருக்கா சத தெளிவா கேக்குதா ஆ சேர் சேர் சாப்டீங்களா? நல்லாருக்குறீங்ளா?
ங் சாப்டீங்ளா?
ஆ சாப்டாச்சுமா இது இந்த இப்ப இருக்குற காலகட் டத்துக்கு சேமிப்புங்குறது ரொம்ப முக்கியமான ஒன்னதா இருக்கு ஏனா எவ்ளவு வரவு அதாவ்து வரவு எட்டணா செலவு பத்தணா அப்பிடிங்கிற மாரிதா இப்பக்கு இந்த காலகட்டத்துல எத்தன பேர் சம்பாருச்சானு அப்டிதா இருக்கு அப்புடிங்கெல்ல சேமிப்பு ஆ கண்டிப்பா
இருந்தாங்க நாலு பேர் வேலைக்கு போன தான் அந்த குடும்பத்தை நடத்த
அஹ் நாலு பேரு போனான் அதாவது பத்தாயிரம் இருக்கலயும் அததான் செலவு பண்ணியிருபோம் நாலு பேரும் வேலைக்கு போய் நாப்பதாயிரம் சம்பாதிக்கலும் அந்த செலவு தான் ஆகும் பத்தாயிரம் இருக்கேய் லயும் அந்த குடும்ப தான் இருக்கும் நாப்பதாயிரம் வரியிலயே அது குடும்பம் தான் நடத்துற மாதிரி இருக்கும் எப்படிதான் செலவாகது
இந்த கால கட்ட அந்த மாதிரி ஆயிப்போச்சு
ஆஹ் விலைவாசி எல்லாம் போ போயச்சு ஆஹ் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமா தான் இருக்கு எங்கல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கல்லலாம் எங்க வீட்டுல விவசாய பேமிலி விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்போம் அப்ப எ கிராமத்தில் அப்பலாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல்லாம் ம் சின்ன சின்ன பிள்ளைக்கே இருக்குதுக்குல்ல நாலா சின்ன பிள்ளையா இருக்கல்ல அது நாலாவது அஞ்சாவது ஆறாவது அப்படி அதுக்கு பின்னாடி எல்லாம் இல் ஒரு அஞ்சாவதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் அப்பல்லாம் பாத்தீங்கன்னா கருத அருப்பாங்க கருத இருக்கு தெரியும் ல நெல் அறுப்பாங்கல்ல கருது ஆஹ் அப்போ வந்து கருத அறுத்துட்டு இதை கட்டுவாங்க கட்டி கொண்டு போயி களத்து மேட்டுல போடுவாங்க அப்ப ஒவ்வொரு வயலாம் ஓ ஒவ்வொரு வயலா போய் அந்த கடுகு ஒண்ணு ஒன்னா கொட்டி கெடக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கருதா கொட்டிக்கிடக்கும் அதை நாங்க பொறுக்குவோம்
உம்
இசிக்கி ஒரு சாக்குல வந்து நிறைய வச்சிருப்போம் அங்கே சின்ன பிள்ளைகளோட சேந்து இது என்னன்ன சொல்றேன் நான் சின்ன பிள்ளைய ச அதாவது ஸ்கூலேயே சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்கும் அதை கூட்டி தெரட்டி காசு கட்ரதுக்கு இந்த மாதிரி நாங்க வேலையெல்லாம் பாப்போம் ஸ்கூல் விட்டு வந்து அவங்க நெல்லல்லாம் பொறுகிட்டு இருபது இருபதுவா கசக்குவோ கசக்குனா நெல்லா கொட்டு அத வந்து மொரத்த வச்சு பொடச்சிட்டு சல்லடய வச்சு சளிச்சிட்டு கொண்டு் போய் கடையில கொடுத்தோம்னா காசு கொடுப்போ இருப்பாங்க ஒரு மரக்காய் இவ்வளவு அப்டீனு அத கொண்டு போயி நாங்க வந்து ஸ்கூல்ல கொண்டு போயி சிறுசேமிப்பு திட்டம் அம் ஒன்னு இருக்கு டெய்லி கூடயே ஒரு ரூவாயோ ரெண்டுருவாயோ எவ்வளவு காசு அப்போலா வந்து ப நாங்க சின்ன பிள்ள நம்ம சி நா சின்ன பிள்ளயா இருக்கல்ல பத்து ரூபா பத்து பைசா இருபது பைசா அப்போல்லா இருந்துச்சு
இப்ப ஸ்கூல்ல சே இருந்துச்சுங்ளா
சிறு சேமிப்பு திட்டம்னு ஒன்னு இருக்கு
ஓகே ஓகே ம்
நாங்க நா வந்து சின்ன பிள்ளயா இருக்கேல எங்களுக்கெலா பத்து பைசா இருபது பைச எல்லா இருந்துச்சு எங்க அம்மா ஸ்கூலுக்கு போயல பத்து பைசா இருபது பைசா எல்லா குடுக்கு சிலேட்டு குச்சி வாங்குறேனா அஞ்சு பைசா குடுக்கு அதோட சேத்து வாங்கி திங்குறதுக்குன்னு ஒரு அஞ்சு பைசா சேத்து கொடுங்க பத்து பை சா ஏதாச்சு ஒரு பண்டிகை கால இது மாரி இருபது பைசா குடுப்பாங்க அப்டி இ அப்ற கொஞ்சோ கொஞ்ச ஒரு ஏழாது எட்டாது போயல எல்லா அந்த பத்து பைசா இருபது பைசா எல்லா போயிட்டு அம்பது பைசா காருபா அம்பது பைசா ஒரு ருபா அப்டி வந்துருச்சு இப்ப கார்வா அம்பது காம் போயிட்டு ஒரு ரூபா இரண் பத்ரூபா அஞ்ரூபா அப்டி வந்துருச்சு அப்டி வந்து அந்த நெல்ல கசக்கி போட்டு விப்போ அதுக்கப்றோ என்ன பண்ணுவோம்னா கல்ல போடுவாங்கல கடல கடல நெலக்கடல வேர்கடல சொல்லுவாங்க அப்ப வேர்கடல வந்து பாத்தீங்னா எங்க வீட்லயு வேர்கல்ல வருவா பக்கத்துல கொல்லேல எல்லார் வீட்லயு ஒன்னுனுர்வா அந்த வேர்கல்ல போய் ஆய போறது அதோடு புடிங்கி போட்ருவாங்க அந்த ஏதோ செடியோட கெடக்கு வேர்கடல புடுங்கி போட்டு வருவாங்க அது புடிக்கிபுள்ள ஆயிர அது ஒவ்வொரு கல்லயு ஆயணு கையெல்லா கிழிச்சிறு கிழிச்சம்ன ஆஞ்சிறு இப்ப ஒரு மரக்கா அஞ்சுருவானு நம்ம ஆயிரம்ல அவுங்களுக்கு வந்து் அத கல்ல ஆஞ்சு ஒரு குவியெலா குவிச்சு போட்டிருப்போ அங்கனக்கங்கன அங்கனக்கங்கன ஒவ்வொருத்தல பத்து பேரு ஆஞ்சிருப்போ பூச்சு போட்டோனா ஒரு அள அளப்பாங்க ஒர் அதனால் வந்து எல்லா ஆக்கி முடுச்சதுக்கப்புறோ அளப்பாங்கோ ஒரு மரக்கா அஞ்சு ருவா த ஒரு ப பத்து மரக்கா அஞ்சா அம்பரூவா குடுப்பாங்க ஆ அப்ப என்னன்னா பத்து மரக்க அஞ்சு மூட்ட அம்பரூவா காசு குடுப்பாங்க ஒரு மரக்க கல்லியு குடுப்பாங்க
ம் நாங்க நாங்க நாங்க என்ன பண்ணுவோன்னா இப்ப அந்த மாரி பே எங்களுக்கு தெரியாத் து செரிங்களா இப்போ அப்ப ஆளா ஆயாவோ அப்பா அம்மா யாராவது காசு குடுத்தாங்கன்னா உண்டில் மாரி சேத்து வெச்சுன்னு தெனோ ஒரு ரெண்டு ரூபா போய் எவ்வளோ குடுக்குறாங்களோ அது அம்பது ஒருபா குடுத்தா அம்பது காஸ் சாப்புறது ஐம்பதுக்காச அதுல போடுறது அந்த மாரி அப்ப வீட் யாராவது இருந்தாலு இங்க வாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குடுத்தாங்கன்னா ஒப்பா இ பத்து ரூபா இருக்கு எங்க கிட்ட அஞ்சு ரூபா சாப்டுறது ஒரு அஞ்சு ரூபா அதுல போட்டுறது தே இந்த மாதஸ் சேமிச்சு பழகுற ஆ வேல செஞ்செல்லா எனக்கு பல தெரியாது ஆனா இந்த மார்தா நாங்க சேப் அப்போவே ஆனா இப்ப சேமிக்கலான ஒரு சேக்க முடியில
ஒரூபா முடியாது நா அதா சொல்ற சின்ன புள்ளைல எல்லா நா இப்டியெல்லா சேமிச்சு அப்புறோ என்னா பண்ணுவாங்கோ தேங்கா வெட்டுவாங்கோ கொள்ளைல தேங்கா தோப்பு வெச்சுருப்போ தேங்கா வெட்டுவாங்க அப்ப என்ன பண்ணுவோனா தேங் தேங்கால்லா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி போட்டு போயிட்டா ஆனா அங்கங்கே அங்கங்கே கெடக்கு எப் கேட்டியே கடக்கு அப்ப என்னன்ன பொறுக்கி பொறுக்கி ஒரு எடத் த்துல போடனு போட்டா போன ஒரு நாளைக்குனு போர்வா
முப்பதுரூபா ம்
இதெல்லா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டே வேல பாத்தது சொல்றே இப்ப ஜனி ஞாயிறு லீவு இருக்கு சாங்காலத்துல வந்து நாலு மணிக்கு ஸ்கூல் விட்ட வந்தோனய வேல இருக்கு அ அப்புடி பாத்ததுதா நாங்க லீவ போட்டு ஸ்கூல்ல லீவ போட்டுலல்லா நாங்க வேலக்கு போ மாட்டோ அது ஆ அது மாரி இருப்போ அப்பற காலாண்டு பர அரையாண்டு பரிட்ச எல்லா இருக்குங்கள பத்து நாலு எட்டு நாலு முப்பது நாள் லீவு உடுவாங்க
ஆ
தஅரையாண்டு பரிச்ச அப்பல்லா பாத்தங்கன்னா பக்கத் தே இத தேங்கா தேங்கா மட்ட சொல்லுவல்ல உரி மட்ட சொல்லுவோம்ல தேங்கா உரிச்சா மட்ட வரும்ல ஆ ஆ அந்த மட் ட்ட வந்து உரிச்சி இத பஞ்சு மாரி வரு பஞ்சி வரு அத கயரு திரிக்கறதுக்கு புவ இது பண்ணுவாங்க
ஆ அது ப அது இப்பல்லா பெட்ல அது அதுத கூட பண்ணு கயிறு கயிறு பண்
ஆ கயிறு கயிறு கட்டு கயிறு எல்லா அதுல தா பன்னுவாங்க ஆ அதுக்கு ஃபேட்ரி இருக்கு அங்க வேலக்கு போயிருவோ சின்ன புள்ளயில அதாவது சே சின்ன புள்ளனா எப்டினா ஒரு ஒம்பாதாவது பத்தாவது படிக்கேலல்லா போனு அந்த லீவு பத்து நாள் லீவுக் போவ பத்து நாள் லீவுக்கு போனம்னா முண்ணூர்ருபா கெடைக்குது வச்சுங்களா ப்ப ஒரு க்ராம் வெள்ளி வந்து அஞ்சு ரூபா நா நா வந்து அந்த வேலக்கு போயில ஒரு க்ரா வே ஒரு கிராம் வெள்ளி அஞ்சு ரூபா அப்போ முந்நூறுருவாய்க்கி எத்தன கிராம் வெள்ளி வாங்களா?
ஆமா ஆமா
அதோட அம்மா காசு போட்டு கொலுசு எடுத்து குடுப்பாங்க.
ஆ
அப்படி சின்ன பிள்ளைலல்லா
ஆ அதா அ இந்த அந்த காலத்துலல் லா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தா ஆ இருபது ரூபா இருந்தா நா ஒரு நா எனக்கு தெளிவு தெரிஞ்ச நாள் நானு ஒரு கிராம் தங்கோ நானூறு ரூபா இருந்துச்சு. எனக்கு தெளிவு தெரியும் போது பாருங்க ஒரு கிராம் ஐயாயர்ரூபா இருந்துது.
ஆ அ அதா சொல்றே அதா இன்னக்கி வெள்ளி வந்து ஒரு கிராம் வெள்ளி வந் து எர நூத்தி தொண்ணூர்ரூவா எரநூத்தி எம்பதுரூவா மு ந்நூருவா வரையு வந்துருக்கு இன்னக் கி நா சி சின்ன பிள்ளையில அவள அஞ்சு ருவாய்க்கு இருந்துச்சி ஆ ஆ
ஆனா அந்த மாரி அந்த மாரி கால் அந்த க ம்மியா இருந்த வெலல கூட நம்மனால அன்னக்கிகூட எடுத்து வைக்க முடியில எங்களுக்கு.
யா அப்பக்கி உள்ள வெலவாசி அது அப்பக் கி உள்ள வெலவாசி அது அதி அ
அத் ஆமா பத்து பேர் இருந்தா கூட அது ப அது நால் பேர் மூன் பேர் வேலைக்கி போனா கூட அந்த குடும்பத்த நட த்த முடியாது ஆனா அந்த கொ இல்லைங்களா ஆமா
அப்ப அஞ்சுருவாங்கறது அப் ப அந்த காலகட்டத்துக்கு அது வெலவாசி அதிகோ அப்பக்கி நம்மளால வாங்க முடியாது இ
அத அந் அஞ்சு ரூபாவா ன்ற தாலொ அது இன்னிக்கு எத் ரூபா ரு பரவால்ல வாங்லான்ற ஒரு ஒவ்வருவாவும் வெளி முன்னூறு ரூபானு கூட ஒரு பாச வாங்க வேண்டி கட்டாயம்
ம்ம் ஆம ஆமா அப்டி வ குடும்பத் துல வந்து நெறைய வேலை இருந்தா தா நமக்குனு ஒரு சேமிப்பு இருந்துட்தா இருக்கணும் எதோ ஒரு கடுகு டப்பாவ்லையோ ஒரு உளுந்து டப்பாவ்லையோ ஒரு அரச் ள்ளியோ ஒரு ஐம்பதொ நூறொ கையில வச்சுட்டு தான் இருக் பனு நம்மளுக்கு திக்கி தெ பொறுத்தி முடியல்ல நை முடியல கைக்கொழந்தை ய வச்சிருக்ரோம் நைட்ல முடியல ஒரு ஆட்டோக்கு போனடிச்சு ஒரு ஜி ஹச்சுகே போனும் ஒரு ஆட்டோக்கு போன் ன்னா நூருவா கேப்பா அப்போ நம்மள் இருந்தாதானே நம்ம எடுத்துட்டு போலாம்
சேமிப்புங்கிறது இந்த காலத்துல பெண்கள் வந்து எப்படியும் ஒரு நூறுவாய்ச்சும் எங்கணையும் வச்சிருப்போம் ஒழுச்சு வீட்டுகாரங்ளுக்கு தெரியாம நூறுவாயாச்சும் வச்சிருப்போம் அத இப்பய்க்கு சேமிக்க முடியல பேங்க்ல கொண்டி சேமிக்க முடியல ஒரு
இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு நாட்ட சேமிச்சு வைக்கலான்னு பா அவங்களே மாச கடைசில ஐநூறு அறுநூறு அவங்கள கட் பண்ணி எடுத்தறாங்க
ஆஹ் அது அதுதான் அதுதான் அப்படிதான்ஹ இப்ப இருக்குற வெளவாசி இப்போதிக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு குடும்பம் சொல்றேன் இருக்கு நம்மல்லாம் எங்க எங்க வீட்டுலல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம காசு சேப்பாங்க எப்படி சேப்பங்கனா கீத்து வீடு வப்போ சின்ன பிள்ளையில நாங்க அந்த கீத்து இருக்குல அ கீத்துக்குள்ள தெரிய வைப்பாங்க ஆஹ் கூர கூர அந்த கூரைக்குள்ள சொருவி வைப்பாங்க தெரியாது சுருட்டி சுருட்டி சொருவி வைப்பா எங்களுக்கு தெரியது அ போக தெரியாது
இப்ப எங்க வச்சாலு இந்த வீட்ல ஆ
அ ஆஹ அப்டி அ அப்டி வந்து நம் பா எங்க அம்மா அப்பா எனக்கு சேமிப்பு சொல்லி கொடுத்தது தா எனக்கு தெரியு நா சொல்லி குடுக்குறது தா எ பு புள்ளைக்கு தெரியு அட ஆஹ அட நம்ம புள்ளைகளுக்கல்லா சேமிப்பு இப்ப காசு இருக்குதா இல்லையல்லா தெரிய ன்ன பண்றது எல்லா வாங்கி திங்க்கிறது செலவு பண்றதெல்லா இப்போ வந்து ஹைக்ளாஸா பண்ணிக்கிட்டு இருக்குதுவா நம்ப பண்றது ஒரு லைஃப்பா இருக் அதுங்க வாழ்றது ஒரு லைஃப் பார்க்கு என்ன பண்றது நம்ம ந பட்ட கஷ்ட நம்மளோட போட்ட புள்ளைலாது நல்லா இருக்கட்டு அப்டின் தா அதுவோல படிக்க வச்சு அதுவோல இது பண்ணி
பசங்க வெள போகுதுங்க நால் பேர பாக்குதுங்க ஒருத்தங்க பண்ற மாரி நம்பளுக்கு பண்ணணுன் நெனைக்குதுங்க நம்ப அத திருப் சொல்ல முடில அவுங்களனு நம்பா வறுமைக்கு வந்து அவுங்கள எதுவு நம்ப சொல்ல முடில அவ்ளதா
கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஆமா அப்டி டி இந்த கால கட்டத் ஸ் சேமிப்பு ஏதாச்சு நம்பலு கூஷ் சுய பெண்களாகந்த வீட்ல இருந்தாலு ஒரு சுயமா ஒரு ஏதாச் ஒரு சம் சம்பாரிச்சு ஒரு ஏதோ ஒரு நம்ப கையில ஒரு ஆயிர ஐநூறு வச்சுக்கிடணு வச்சுக்கிடணு இந்த காலகட்டத்துக்கு அப்டிங்கிற ஆ
ஃபோன் பண்ணனு நெனச்சாலுமே
ம்
இப்பதானே நம்பளுக்கு ஒரு கஷ்ட காலத்துக்கு உதவு
அ இப்ப ஒரு ஒரு ரீசா ஒரு நாலு ஃபோன் இல்லன்னாவே நம்மளால ரீசார்ஜ் இல்லனாவே இருக் ல்லா முடியமாட்டேங்குது இப்ப ரீசார்ஜெல்லா பத்தியெல்லா முன்னூத் முன்னூத்தம்பது ரூபா இருந்தாதா ரீசார்ஜ் பண்ணனு
ஆம்மா
ஒரு வீட்ல நாலு பேரு இருந்தா நாலு ஃபோன் இருக்கு நாலு பேருக்கு ரீசார்ஜ் பண்ணணு பாத்துக்கங்க யாருக்குமே ஃபோன் இல்லாம இருக்க முடியா அவுங்க வெளியில போனா அவுங்களுக் போடு வேணு நம்ம வீட்ல இருந்தா நமக்கு புள்ள வே ஃபோனு வேணு புள்ளைல்லு வெளில போனா புள்ளைளுக்கு ஒரு ஃபோனுக்கே ஒரு மாதத்துக்கு ஆயிரரூவா ரெட்டாயிரூவா செலவாகுது
அப்பல்லா ஊர் க்கு ஒரு ஃபோன் வெச்சுருப்பாங் யாராவது ஃபோன் வந்தா கூப்புடுவாங்க இப்ப ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஃபோன் ஆறு ஃபோன் ஆயி போச்சு என்ன பண்றது எல்லாமே வசத்திக்கு ஏற்ப் இந்த மாரி அந்த மாரி மாறிட்டே வருது காலோ என்னப் பண்றது எங்க நாங்க சின்ன வயிசுல இருக்கும் போது எங்கே வெச்சுருப்பாங்க ஒரு ஊருக்கு ஒரு ஃபோன் டெலிஃபோன் மாரி ஒரு இதுல வெச்சுருப்பாங்க வந்து ஃபோன் வந்தா ஆ அத்
ஃபோன் வந்துருக்குன்னு வர சொன்னாங்கன் சொல்லுவாங்க நம்ம போய் ஃரபோன் பேச ஒரு அர மணி நேரங்கிட்ட பேசுங்கன் சொல்லிருப்பாங்க நம்ம போவோ
இப்ப பாத்தீங்கன்னா ஃபோன் அச்ச ஒண்ணே ஒன்னு பண்ண முடியாம இருக்குறாங்க நம்மலுந்தா எல்லாருந்தா சொல் அப்புறோ எல்லாருமே அப்டிதா இருக்குறோ
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இப்பைக்கி அப்ப இருந்த கால காலத்துல வந்து டிவி எல்லா இருக்காது ஒலியு ஒலியு கூட ஒரு வீட்ல அவுங்க வீட்ல போய் உக்காந்து பாப்
ஆ அவங்க வீட்ல போய் எல்லாரு அவுங்க வெளிய போனு கழுத்த புடுச்சு தல்னா கூட வெளிய வர மாட்
உ ஆமா வாரத்துல ஒன வாரத்துல ஒரு நாள் தா ஆனான் வாரத்துல ஒரு நாள் தா ஓடு ஒலியா ஒலியா அது பாக்குறதுக்கு வந்து பஞ்ஜாயத்து போர்ல போய் பாக்க அ பஞ்ஜாத்து போன்ல போய் உக்காந்துருப்போ அப்டியாப்பா ஆம் மா அப்டி உக்காந்துருருப்போ நம் அப்ப வந்து அப்ப வந்து ஃபேனு காத்து எதுவுமே வீட்ல லைட்டு ஃபேனு எதுமே இல்லாம வெளில கட்டுள்ள போட்டு படுத்துருவோ ஆத்துல குளிப்போ இப்ப அப்டியா இருக்கு எல்லாமு காசுடுத்து வாங்கவேண்டிதாருக்கு குடி
இப் இப்பத்து பசங்களுக்கு வந்து ராவ் ஒரு ஏசி போடலனல தாங்கமாட்டென்றாங்க ஏசி இல்லாம வீட்டல இருக்க மாட் மாட்டேங்கிராங்க இப்ப எங்கந்து சேமிக்கிது சொல்லுங்க அ சேமிப்பன்றத மறந்து போச்சி அதா சேமிப்
ப்பு இருக்கணு பெண்கள் ஒரு சுயமா ஏதாச்சும் ஒரு வேலைய பாத்த நம கையில ஒரு சிறு சேமிப் இப்போ வச்சுக்கிடறது தா இப்போ பட்டக்கரோ ஆ ஆமா பாப்போ அ உங்கள்ட உ ஒரே இடன்னும் ரொம்பட சரி மீட்டு ஒரு அழைப்புள்ள சந்திப்போ ஆ ஆ சரி ஜ
நா பண்லாமா
ஆ பண்லா பண்லா
ஆ ச ச